ஆ கேக்கு உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்றீங்க தோழி
எங்க சாப்ட்டே இப்பதா வேலய முடிச் சிட்டு சாப்ட்டே சாப்டுட்டு படுத்துருக்கே நீங்க
நா கூட இப்பதா வேலய முடிச்சுக்கிட்டு இப்பதா படுக்க போறே நீங்க என்ன சமைச்சிங்க சிஸ்டர்
இன்னக்கி மீன் கொழம்பு வச்சே மீன் பொறிச்சது செஞ்சே
பொறிச்சதா மீன் கொழம்பு எப்டி செய்வீங்க நீங்க
மீன் கொழம்பா
ம்
சொல்றே நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நா கோயம்த்தூரு
நா வந்து சென்னை
சென்னையா ஓகே சேரி ஆ மீன் கொழம்பா
ஆமா
ஒங்க வீட்ல என்ன கொழம்பு இன்னக்கி
எங்க வீட்ல இன்னக்கி வந்து போட்டி போட்டி கொழம்பு
போட்டி போட்டி செரி ஓகே ஓகே ம் ஆ சாப்டுங்க சாப்டுங்க சாப்ட்டு முடிச்சிட்டீங்களா
இல்ல இல்ல இப்பதா குக்கர்ல வேக வச்சிருக்கிறே அது வேகுறதுக்கு எப் எப்படியு ஒரு ஆறு ஏழு விசில் வரனு
சேரி ஓகே ஓகே ஓகே நா மீன் கொழம்ப வந்து அரைச்சிதா வப்
அரச்சி தா வப்பீங்களா எங்க எங்க இது ல வந்து வந்து வதச்சிதா வப்பாங்க ம் ம் இது கட் பண்ணி வதக்கிறாங்கள அந்த மாரிதா வதப்பாங்க எங்க ஊர்ல
ஓ ஓகே எங்க வீடு நா வந்துட்டு ஆனியன் இருக்குல்ல ஆனியன்னு டமேட்டோ சீரகோ மெளகு
ம்
அப்றோ ஆ தேங்கா சோம்பு இதெல்லா போட்டு ஒன்னா போட்டு அரச்சிருவே பச்ச மொளகா எல்லா போட்டு அரச்சிட்டு அப்றோ ஒரு தாளிப்பு குடுப்பே சின்ன வெங்காயோ பூண்டெல்லா போட்டு வெந்தயோ கடுகு எல்லா போட்டு கருவேப்பில போட்டு வணக்கிட்டு அப்பறோ அரச்சதெல்லா ஊத்தி ட்டு புளி தண்ணிய ஊத்தீட்டு கொதிக்க வச்சு ட்டு அப்புறமா மீன் போடு மீன் போடுவே
ஓ அப்டி போடுவீங்களா செரி செரி செரி செரி ம் நா நீங்க இதுலே நீங்க சொன்னதுதா ஆனா அரைக்கல்லா மாட்டோ வெங்காயொ கட் பண்ணிப்போ பொடி பொடியா அதுக்கப்பறோ வந்து தக்காளி கட் பண்ணிட்டு அந்த வெங்காயோ வெங்காயோ வந்து நல்லா வதக்கி பிறகு தக்காளி போட்டு அவ்ளதா நல்லா கொதிக்க விடுவாங்க
ஓகே புளித்தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு ஆ தனியா தூள் மெளகா தூள் போட்டு உப் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு
ம் ஆமா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு அப் அப்பறோ வந்து நல்லா அது வந்து அந்த ஆ தண்ணி போட்டது வந்து திக்காயிடு அந்த திக்கான பிறகு அந்த மீன் போட்டா நல்லா இருக்கு மீன் கொழம்பு மாரி நீங்க வந்து இது ச்சு போடுவீங்களா அ தேங்கா நீங்க இதுல தேங்கா அரச்சு ஊத்த மாட்டோ அப்டியே கொழம்பு செய்வோ ஆமா வெ ஆனா எங்க மாமியார் வீட்டுல வந்து இந்த மாரி செய்வாங்க ஆனா எங்க அம்மா வீட்டுல வந்து அரச்சுதா போடுவாங்க தேங்கா
ஆஹா செரி செரி செரி
போட்டாதா அந்த கொழம்பு வந்து சோறுல ஒட்டு இந்த மாரி இந்த மாரி தேங்கா இல்லாம போட்டா அது சோறுல ஒட்டவே மாட்டேங்குது ம் ம் ஆமா அதனால எங்க அம்மா செமச்சது கொஞ்சொ டிஃப்ரெண்டா இருக்கு மாமியார் சமைச்சது கொஞ்சொ டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா அங்கேருந்து இங்கே வந்து செட்டு ஆகவே இல்ல எனக்கு கொஞ்சொ கூட ஆமா அது எவ்ளோ இருந்தாலு அந்த அம்மா சமையல் அம்மா சமையல் மாரி வருமா
ம் ஆமா
ஆமா அங்க ஒரு வாய் எக்ஸ்டா கூட சாப்படலா இங்க ஒரு வாய் எக்ஸ் டா சாப்டவே முடிய மாட்டேங்து ம் அன் ஆமா ஐயோ ரொம்போ என்னைக் நா அளவு அளவோடதா சாப்புடுறங்க அளவு கம்மியோடதா சாப்டுறே
செதி செரி தோழி
ஆமா எனக்கு வந்து ஒன்பது மாசோ ஒரு கொழந்த இருக்கு பேபி ம் ஆமா அதா அவளுக்கு வந்து சாலிட் புட் ஸார்ட் பண்ணிட்டே ஆனா எ இப்ப ராகி கஞ்சி குடுத்தேன்னா அவளுக்கு வந்து ரொம்போ சளி ச்சிக்குச்சு அதுக் கம்மியா ஆக மாட்டேங்குது அ ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போன ஆனா கம்மியா ஆ
சளி அப்டி கொழந்தைங்கனாவே சளிதா அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு அப்டிதா நம்மளுக்கு இருக்கு
அப்டிதா இருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மூக் கு தொளிச்சி தொளிச்சி அவளுக்கு வந்து அங்கே இதுவே ஆயிச்சு காயமே ஆயிச்சு ஆமா பூ புண்ணாயிடுச்சு ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு ரொம்போ அவ இரும்புறாளா எனக்கு ரொம்போ கஷ்டமாருக்கு என்னடா ஃபர்ஸ்ட்டு பேபியா அதா கஷ்டமாருக்கு எனக்கு அதா சாலிட் ஃபுட் வந்து இந்த ராகி ஸ்டாப் பண்ணிட்டே என்ன குடுக்குறதுன்னே தெரில உங் உங்களுக்கு எதாவது பெஸ் ட்டான ஃபுட்டு எதாது சொல்லுங்களே பேபிக்கு சாலிடான ஃபுட்டு செர்லக் இல்லையே சிஸ்டர் செர்லக் வந்து அவளுக்கு இன்னு நா குடுக்கவேல வீட்ல வேணா சொல்றாங்க அதெல்லா குடுக்காதீங்க இந்த மாரி வீட்ல இருக்கிற ச த்தான இரும்புசத்துல
கு புரியுது பட் வந்து செர்லாக்கு வந்து ஃபால்ட் இல்ல நெறைய நெறையா பேரு அதுதா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலி அ செர்லக்தா சின்ன வயசு லேந்து குடுக்குறோல்ல அதனால ப்ராப்ளம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இல்லாட்டி அரிசி கஞ்சியே குடுங்க இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் இந்த மாரிருக்குல்ல ஆப்பிள் பாயில் பண்ணி குடுங்க
ஆமா ஆப்பிள் நெறைய நா இன்னு இந்த ஆப்பிள் அ அதெல்லா இன்னு குடுக்கவே இல்ல சரி இந்த ஃப்ரூட்ஸ் நைன்த் மன்த் ஆன பெறகு ஃப்ரூட்ஸ் குடுக்கலான்னு வெயிட் பண்ணின்னு இருக்கறே
செரி இல்லாட்டி பால் சாதமே பால் சாதமே நல்லா மசிச்சிட்டு
ஆமா அதா இப்ப ஊட்டிட்ன்னுருக்குறே காலைல வந்து ஒரு இட்லி குடுத்துருவே
சுடு சாப்பாட்டுல தயிர் ஊத்தி நல்லா மசிச்சிட்டு குடுப்பே
ஆமாமா குடுக்கணு அப்டிதா ம் ம் சேரி சேரி சிஸ்டர் அதா எனக்கு வந்து என்னன்னா சத்தான எதாது ஒரு உணவு குடுக்கணு அவளுக்கு வந்து நல்ல ஒரு ஏன்னா எ பேபி வந்து கொஞ்சோ வந்து வீக் க்கா இருக்றாங்க ஆனால அவ அவளுக்கு வந் து இன்னு நல்லா ஸ்ட்டென்த்தான ஃபு ஃபுட்டு எல்லா குடுக்கணு ரொம்ப ஆச அது கேர்ள்
இது சூப்பு சூப்பு வச்சி குடுங்க சூப் குடுக்லால ஆமா காரோ லைக் ஒரே ஒரு பெப்பர் போட்டு அந்த மாரி சீரகோ ஒரு ரெண்டு போட்டு நல்லா நல்லா இது பண்ணிட்டு மேஷ் பண்ணிட்டு நல்லா இது பண்ணி ட்டு சூப்பு மட்டு குடுக்லா
ஆ கண்டிப்பா இ சூப்பு மட்டு குடுத்தா போதுல்ல
ம்
ம் சேரி சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் அதா நானு யோசிக்கிறே இந்த மாரி அந்த சூப்பு இப்ப நீங்க சொன்னீங்ல ஆப்பிள் அதுதா ரொம்ப பெஸ்ட் நறைய பேரு அதா சொல்றாங்க அது குடுங்க அந்த சூப் வேற இது இருக்கு காரமாருக்கு ஆனா நீங்க வந்து இந்த ஆப்பிளு ஃபுட்
நீங்க வேக வச்சிட்டு காரோ மாரி பண்ணாதீங்க க வேக வச்சிட்டு ஆ மெளகு ஒன்னு காரோ அந்தளவுக்குல்லா இருக்காது ஒன் டூனா இடிச்சுட்டு அது நீங்க போடுங்க போட்டுட்டு வடிகட்டிடுங்க வடி கட்டிட்டு குடுங்க காரமே தெரியாது ஒண்ணு தானே குடுக்குறோ வடிக்கட்டி நம்ம அப்டியே குடுக்க குடுத்தாதா காரோ அப்டின் சொல்லி சொல்லுவோ வடிகட்டி ட்டு குடுங்க
வடிகட்டிட்டு குடுக்கணு
ஆ மெளகு பெப்பர க்ராஷ் பண்றோல்ல அது நம்ளு நல்லா நைசா பொடியாச்சினா பரவால்ல அதுதா நைசா பொடி ஆகலைன்னா அப்றோ திப்பி திப்பியா இருக்கு அதனால வடிச்சிட்டு குடுக்கலாங்க
சேரி சேரி சிஸ்டர் நீங்க சொன்ன யோசனையே கரெக்டாருக்கு நா இத குடுத்து பாக்குறே ஆனா சாப்டுவாங்களா
சாப் கொஞ்சோ குடுத்து பாருங்க உப்பு எல்லாமே கரெக்டா குடுத்தீங்கன்னா பொறுத்தளவுக்கு குடிப்பாங்க
ம் சேரி சேரி சேரி சிஸ்டர் அதா இன்னு இந்த எங்க வீட்ல எல்லோரு என்ன செய் எல்லோரு வந்து நல்லா தூங்கின்னுரு க்கறாங் மதியான டைம்மில்ல எல்லாரு தூங்கி ரெஸ்ட் எத்துனு இருக்றாங்க அது வேற இன்னக்கி ஞாய்த்துக்கெழம இன்னக்கி ரெஸ்ட்டு எடுக்கேற நாள் இல்ல ஞாய்த்துக்கழமனா ஆனால எல்லாரு ரெஸ்ட் எத்துனுருக்றாங்க சமையல் கொஞ்சோ லேட்டு தா ஆய்ச்சி காலையில வந்து அவுங்க நல்லா தூங்கிட்டாங்களா அதனால கொஞ்சோ காலையில வந்து டிஃபன் லேட்டா தா பண்ண இப்ப மதியான கூட லேட்டா தா சாப்டுவாங்க மினிமம் அதனால சரி அப்றமா கொஞ்ச ஸ்லோவாவே வெக்கலா சாப்பாடுன்னு விட்டுட்ட
ஆஹ‌ சேரி சேரி
ம் ம் நீங்க சாப்டுட்டீங்ளா ஆ
யார் யார் இருக்காங்க வீட்ல
என்னா எங்க மாமியாரு எங்க நாத்தனாரு பெரிய நாத்தனாரு அதுக்கப்றோ எங்க அண்ணி அதுக்கப்றோ எங்க வீட்டுக்காரு எ பேபி எங்க நாத்தனாரோட ரெண்டு பசங்க
இத்தன பேரு அ ஏ அவுங்க மேரேஜ் பண்ணி போ போ போகலையா
இல்ல இல்ல எல்லாரு ஒன்னாதா இருக்கறாங்க
ஓ ஹஸ்பண்டு அவுங்க ஹஸ்பண்டு
ம் புரில
ஓகே ஓ அவுங்க நாத்தனாரோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லா இங்க தா இருக்காங்களனு கேட்ட
ஆமா எல்லாரு ஒன்னா தா இருக்கறாங்க அதனால நம்ம ஒன்ன தா இருப்போ
ஓ ஓகே ஓகே ஜாய்ண்டு ஃபேமலி ஆ இத்தன பேத்துக்கு எப்டி சமாளி சமாளிக்கிறீங்க எப்டி சமைக்கிறீங்க
என்ன பண்றது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தா போணு நீங்க
சேரி சேரி நா வந்து ஹஸ்பண்டு ஒரு கொழந்த
அப்டியா சேரி சேரி ஆ ம் சேரி சேரி சே
நல்லா சமைப்ப வீட்டு வேல செய்வ அவ்ளோதா அப்டியே லைஃப் போயிட்டு
எனக்கு அவ்ளோதா எம் எ முடிச்சிருக்கிங்களா ஒர்க்கு எங்காது போலால்ல நீங்க
எ வீடு வீடு கட்டிருக்காரு இப்போ தீரி இயர்ஸ் ஆச்சி பெரிய
ம்
பண்ணனு ஒரு டாகு பண்ணனு அவ தம்பி காலையில கெளம் சாப்பாடு‌ செஞ்சி இதுவே கரெக்டா இருக்கு வேலை போ போக வேண்டாங்கிறாங்க
அப்டியா சேரி சேரி சேரி சேரி ம் பரவாயில்ல விடுங்க இதுவே போது வீட்ல வி வீட்டு வேல செஞ்சாலே அது ஒரு பாதி வேல செய்ய மாட் டிகுதா ஆ கா கரெட்டுதா அ நம்பளுக் கு வந்து அது நெறைய வேல தா ஆனா பாக்குறவங்களுக்கு வேலையே இல்ல அது பாதி வேல தா அப்டின்னு நெனைப்பாங்க
ம் இந்த கால் கட்டாச்சுன்னா மறுபுடியு கால் பண்ணவா ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் இவ்ளோ நேரோ உங்க கூட பேசுனது ரொம்ப மி
இல்ல இல்ல நீங்க கட் பண்ணிடாதீங்க அதுவே கட் டாயிரு அ நெக்ஸ்ட்டு டைம் கால் பண்ணவா இது முடிஞ்சு க கால் முடிஞ்சோனே
ஓகே ஓகே ஒரு ஒரு நா மெசேஜ் பண்ற உங்களுக்கு அப் போ கால் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் ம் ஓகே சிஸ்டர் ம்
சேரியா சேரி நா ஃப்ரீயாயிட்டு கால் பண்ற நீங்களு ஃப்ரீயாயிட்டு சொல்லுங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கோ அப்ப மெசேஜ் போட்டு உடுங்க கால் பண்ற
ஆ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்
இல்ல ஒன்னுயோ ஒன்னே ஒன் மினிட் இருக்குது அதுவே கால் கட் பண்ணோணுல்ல
இல்ல இல்ல அந்த மாரில நி நீங்களே கால் கட் பண்லா சிஸ்டர்
இல்ல இல்ல கட் பண்ணா அவ்ளோ இது அதுவே கட் ஆகணு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க நானே கட் பண்ணி இப்போ டென் பார்டி ஃபைவ் தா ஓடுது ஆக்சுவெலி லெவன் பார்டி வரைக்கு ஓடுது ஆக்சுவெலி அது ஆ நம்ம கட் பண்ணிட்டா நம்மளுக்கு இது இல்லாம வேஸ்ட்டா போய்டு அந்த மாரி பண்ண கூடாது அப்டிங்கிறாங்க அதுவே கட்டாகறதா பெஷ்டு அப்டின்னாங்க எனி சேதிவிட்டோ சொன்னாங்க இன்னைக்குதா நா புதுசா
பஜாஜ் ஓ இன்னைக் தா சேந்தீங்ளா நா ஜாயின் பண்ணி ரெண்டு மாசம் ஆயிடுச்சு
ரெண்டு மாச ஆயி
ரெண்டு மாசம் ஆச்சா எல்லாம் இப்ப மாரி அது வந்து சொல்ல கூடாது அது வந்து ஆமா பர்சனல் எல்லா யூஸ் பண்ண கூடாது ஓகே சிஸ்டர் நீங்க கட் பண்ணுங்க ஓகே
சேர்